ஹலோ ஹலோ
ஹலோ
அ அண்ணி கேக்குதா
ஆ கேக்குது அண்ணி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேஒ அண்ணி
சொல்லுங்க அண்ணி
வீட்டல எல்லாரு நல்லா இருக்காங்ளா அண்ணி
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
செரி அண்ணி
அப்பாக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தோல
ஆமா
அது ஃபுட் இன்ஃபெக்க்ஷன் ஆயிடுச்சு அப்டிங்கற மாரி சொன்னாங்க
ஆமா அன்னைக்கு போனேன் சொன்னீங்க அதுக்கப்றோ என்ன அண்ணி சொன்னாங்க
அத ஃபுட்டு ஏதோ எடுத்ததுதா கொஞ்சோ பிரச்சனை ஆய்டுச்சு அப்டிங்கற மாரி சொன்னாங்க அப்றோ பார்த்தா அது யூரினரி இன்ஃபெக்க்ஷனு சேர்ந்து ஆயிருக்கு
ஓஹோ
அதனாலதா அவருக்கு அந்த மயக்க மாரி வந்துருக்கு போல அப்றோ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்பற தா அது ஐடென்டிஃபை பண்ணவே முடிஞ்சு கொஞ்ச யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க
அது எப்டி அண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் ஆகு
அவரு இப்ப ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கோல அதுக்கு டேப்லெட் நம்ம எடுத்துட்டு இருக்கோ அப்றோ அதுனாளக்கீது ஆயிருக்லா அப்டின்னு நெனைக்கிற அப்புறம் ஃபுட்டு கூட ஏதாச்சு டைஜிஷன் ஆகாம இருந்திருக்கு அப்ப பாக்க
ஓஹோ இப்ப பரவால்லைங்ளா நல்லா இருக்காருங்ளா
ஆ இப்ப பரவால்ல நல்லா இருக்காரு
செரிங்க அண்ணி
வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு ஃபைவ் டேஸ் வந்துட்டு டேப்லெட்ஸ்லா எடுக்க சொல்லிருக்காங்க
ம்
எடுத்துட்டு ரிவ்யூக்கு வாங்க அப்டின்ட்ருக்காங்க அதுனால அஞ்சு நாளைக்கு அப்றோ ரெவ்யூ போனு அண்ணி
அது செரியாக கூடியது தானே இல்லைங்ளா
ஆ இன்ஃப் ஃபெக்க்ஷன் செரியாக கூடியதுதா இப்ப சம்மர் டைமா இருக்கா அதனால வாட் ட்டர் இன் டேக் வந்து கொஞ்ச அதிக எடுத்திருக்கணு அப்பா கொஞ்ச தண்ணி கம்மியா எடுத்ததுனால அது இன்ஃபெக்க்ஷன் ஒடனே வந்துருச்சு போல
ம்
வாட்டர் தா கொஞ்ச நெறையா குடிக்க சொல்லிருக்காங்க அப்டி கு
ஓ மாத்தரையு சாப்ட்டுட்டு தண்ணி குறைவா எடுத்ததுனால வந்திருக்கு அப்டி வந்திருக்குமா ஆ
ஹார்ட்டுக்குன்னு எடுக்கும் போது அந்த டோசேஜெல்லா ஹெவியா இருக்குல்ல
ஆமாம்மாம்மா
அதனால அது அதக் கூட காரணமா இருக்கலா ஏனா தண்ணின் டெகஜிகள் இல்லாதனால அவருக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் மாதிரி ஆயிட்டு அந்த மாரி இன்ஃபெக்க்ஷன் ஆயிருச்சு
ஓ
பரவால்ல இப்ப நல்லா இருக்காங் ம் ரொம்பன் சொன்னா ஒரு த்ரீ டேஸே நம்ம அ பெட்ல வெச்சு பாக்குற மாதிரி ஆயிருச்சுன் வச்சுக்கோங்களே
ஓ அவ்ளோ ஆயிருச்சுங்ளா
ம் அவ்ளோ இதோட கொஞ்ச இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு ஏஜ் ஃபேக்ட் வேற
ஆ ஓ சேரி சேரி சேரி
அதுனாலைக்குதா இப்டி ஆயிருக்கு இப்ப பரவால்ல நல்லா இருக்காங்க ஒன்னு
நல்லா இருக்காருங்களா
ம் அதா இந்த ஸ் சம்மர் டைமு நம்ம நல்லாவே தண்ணி குடிக்கணு கொழந்தைங்களுக்கு கூட நீங்க நெறையா தண்ணி குடுக்க சொல்லுங்க குடுங்கெ
சொன்னா இந்த வெயிலு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறனால நல்ல பழங்கள் அந்த மாரிதா குடுக்க சொல்லி செய்திலயு சொல்றாங்க
அதா அதா நம்ம அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணு கொழந்தைங்க தா குடிக்கவே மாட்டாங்கள தண்ணி
குடிக்க மாட்
அ ம் அதனால நம்ம தண்ணிதா நெறையா குடிக்கணு
செரிங்கண்ணி செரிங்கண்ணி
வேற என்னண்ணி
வேற ஒன்னு இல்ல அதுதா நானு ஹாஸ்பிட்டல்ல நிறுத்திருந்தாங்கன் சொல்லிருந்தீங்ளா அதனால தா கேக்கலாமே அப்டின்னு பாத்தே
இப்ப அவருக்கு பழங்களு குடுக்குலாங்ளா பழங்களு குடுக்குறீங்குளா
ஆ பழங்கள் எல்லா குடுத்துக்க சொல்லிட்டாங்க
ம்
ஆனா வந்து என்னனா அளவா எடுத்துக்குணு ஒரே பழத்த ரொம்ப அதிகமாவு எடு த்துக்க வேண்டா அப்டிங்கற மாரி சொல்லிருக்காங்க
ஓகே
ம் ஆல்ரெடி சுகர்க்கு நம்ம ட்ரீட்மெண் பாத்துட்ருக்கற்னால டயட்ரீஷ்
அதுனால அதிக பழோ எடுக்க
ம் எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கணு அப்டிங்கிற ஒரு லிஸ்ட்டே குடுத்துருக்காங்க அதெல்லா ஃபாலோ பண்ணணு செரி இப்பதா ஹாஸ்பிடல் இருந்து வந்ததுனால கொஞ்சோ அதிகமா அவர ஃபோர்ஸ் பண்ல கொஞ்ச நாளு ஆகட்டு ஒரு ஒன் வீக் ஆகட்டு டாக்டர்ட்ட ரெவ்யு போய்ட்டு வந்து ட்டு அதுக்கப்றோ நம்ம பேசிக்குலா அப்டின் சொல்லிட்ருக்கே
செரிங்கமா செரின் நானு எடைல வருவேன் நான் அந்த பக்கமா வந்தனா வீட்டுக்கு வந்து பாக்க வரேங் அண்ணி
ஆ செரி கண்டிப்பா வாங்க வாங்க உங்குளுக்கு வேலலா எப்டி போய்ட்ருக்கு
ஆ வேலை போயிட்ருக் அண்ணி இப்ப இன்ன ஸ்கூல் தொடங்கல லீவுலதா இருக்கே
சேரி சேரி சேரி
இன்னு திங்க கெழமைல இர்ந்துதா ஸ்கூலுக்கு போகணும்னி
சேரி அண்ணி எல்லா ப்ரிப்பேர்டு ஆயாச்சா லெசன் பிளான்லா முடிஸ்டிங்ளா
பாத்துட்டே இருக்கே எழுதிருக்கிறன் பாதி
ம்
அப்புறோ வீட்ல கொஞ்சோ வேல அதுனால எழுதுல இன்னு கொஞ்சு எழுதி ரெடி பண்ணுன் அண்ணி நா நேரம் இருக்கு டைம் இருக்கு இல்லையா அதுனால எழுதிட்டுதா திங்க கெழம எடுத்துக்கிட்டு போணு அண்ணி ஸ்கூல் தொடங்கிருச்சு எனக்கு கொஞ்சோ வீட் ட்ல வேலை இருந்ததுங்ளா அதுனால லீவ் போட்டுட்டு ஊருக்கு போய்ட்டமா அதுனால வந்து அப்புறோ ரெஸ்ட் எடுத்துட்டு திங்க கெழமதா அண்ணக போக போறோ
ஓ அப்டிங்ளா சேரி சேரி சேரி பிள்ளைங்களுக்கு புக்ஸு ஃபீஸெல்லா கட்டியாச்சா
ஆஹ் கட்டிட்டோ அண்ணி கட்டிட்டோ கட்டிட்டு கட்டிட்டோ நேத்துதா வாங்குனோ எல்லா புக்கு நோட்டெல்லா வாங்கிட்டு வந்திருக்கோ இங்க லேட்டாதா புக்கு குடுக்குறாங்க எங்க ஸ்கூல்லேலா அதுனால வாங்கிட்டு நேத்துதா வாங்கிட் வந்துட்டு வச்சிருக்கோ
சேரி சேரி இனி அவுங்ளுக் அட்ட போடணு
ஆமா அந்த வேலைலா இருக்கு ஆமா எல்லாமே முடிச்சு வைக்கணு இது வந்து பிரைவேட் ஸ்கூலுங்ளா இது பிரைவேட் ஸ்கூலு அதுனால ஒடனே கொண்டுட்டு வேற வர சொல்லுவாங்க அதுனால போட்டு வைக் கெணு
நானுந்தா இன்னு போடணு இன்னு நாங்களு வாங் கிட்டு அப்டியேதா இருக்கு ஸ்கூல் தொடங்குறதுக்குள்ள போட்டுக்குலா அப்டிங்கறதுனால அது அப்டியே வச்சாச்சு
செரிங்கண்ணி
ம் சேரி அண்ணி சேர் நா வைக்கட்டுமா
ஆ செரிங்க அண்ணி செரி ஆ வரப்ப பாக்குறேங்க அண்ணி செரிங்க அண்ணி பாய்
உஹம்